ஹலோ வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லாருக்கே நல்லா இருக்கே நீங்க நல்லாயிருக்கீங்ளா
அ ரொம்பவே நல்லா இருக்கே எனக்கு சில சிக் கல்கள் வந்துட்டு ஒரு குடும்பத்தில ஒரு போருளாதார ரீதியிலயே சேரி பல சிக்கல்கள் இருக்கு அது நீங்க கொஞ்சோ அனுபவமா பல பேருக்கு ஆலோசனை வழங்குறதாவு சொல்லியிருக்கே நீங்க வந்து ஒரு நல்ல முறைல ஒரு சக்சஸ்புல்லா நல்ல நீங்க இதுப் பண்றதாகவு கேள்விப்பட்டிருக்கே அதா உங்கள்ட ஆலோசனைகள் கே க்கலா அப்டிங்கற மாரி கால் பண்ண
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஆமா சொல்லுங்க என்ன ஆலோசனை வேணு
பி சி மா முதலாவதா ஒரு கடன் சுமையை குறைக்கிறதுக்கு எந்த மாதிரி வழிகளை நீங்க பின்பற்றீங்கனா தெரிஞ்சிக்கிலாமா
அன் கடன் சுமைகளை குறைக்கறதுக்காக இப்போ வந்து பாத்தீட்னா நீங்கள் சொல்றத வந்து சிக்கனத்துல முக்கியமான விஷயோ வந்து பதுக்னா ஒரு மனுஷ‌ வந்து பத்தீன்னா இந்த பூமியில வாழற நாட்கல கடன் இல்லாமல் வாழ முடியாது அது வந்து பாத்தீன்னா ஒரு காரியோ சரிங்களா அந்த கடன் வந்து பத்திட்டீனா நம்முடைய தேவைக்கு தா அது எருக்கணுமே தவிர நம்முடைய ஆசை அது நிறைவேற்ற கூடியதா இருந்தால் அது மிகப்பெரிய சிக்கலை கொண்டு போய் விட்டுன்றதுதா என்னுடைய முதலாவது கருத்து சரிங்களா முதலாவது வந்து பத்தீட்னா நம்மளுடைய வருமானம் என்ன நம்முடைய கு குடும்ப செலவினங்கள் என்ன அதை தாண்டி நம்மனால எவ்வளோ வந்து பாத்தீட்னா வாங்குற கடன கட்ட முடியு அதுப் அந்த மாதிரி நம்ம வந்து பாத்திங்னா நம்ம வந்து நம்முடைய அந்த பண தேவைகள்ல வந்து பாத்தீட்னா நம்ம ஒரு திட்டமிடுதல் வந்து பாத்தீட்னா குடும்பத்துல கணவன் மனைவி இருவருக்கு அது அவசியமான ஒன்றாகத்தா நா முதலாவது கருவுர சரிங்ளா
நிச்சயமா என்னோட சந்தேகங்கள் ஒவ்வொன்றா கேக்குற இப்ப வந்து நம்மளோட தங்க நகைகள்ல நா வந்துட்டு ஒரு முதலீடு செஞ்சே அது என்ன பண்ணிட்டேனா நா என்னுட வந்து திடீர்னு தங்கங்கள் வந்து விலை ஏறுது அப்டிங்கிற அடுத்தடுத்த செய்திகளை பாக்கவோ ஒரு ஆர்வத்துல தங்கத்தோட மதிப்பு ஏறு அப்டின்ட்டு என்னுட்டம் இருக்குற நகைகளை கொண்டு போய் நம்ம ஒரு பேங்க் லோனு அந்த மாதிரி வச்சிட்டு நா வந்துட்டு புதிதா தங்கம் வாங்கி முதலீடு பண்ணிட்ட இது இப்ப எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தேகத்தையே குடுக்குது இது நா பண்ணது சரிதானா அப்டிங்கிற மாதிரி இது சரியா தவறா
கண்டிப்பாகமா நிச்சயமா அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க குறிப்பா அது பாத்தீட்னா இன்றைய காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நம்ம வந்து பாத்திட்டீனா இரண்டு வகையான சேமிப்புகளை பிரதானமாக பண்ணுறாங்க ஒன்னு வந்து பாத்திட்டீனா தன்னுடைய முதலீடுகளை வந்து பாத்தீட்னா நிலத்தில கொண்டு போடுறாங்க நிலத்தை வாங்கி என்ன பண்ணறாங்க அது ஒரு அஞ்சு வருஷ் வரு பத்து வருஷமா கரைச்சி அத விக்கிம் போது அவங்களுக்கு அதிகப்படியான என்னது லாபங்கள் வருகிறது இரண்டாவது நீங்க சொன்ன தங்கம் அந்த தங்கத்துனுடைய விலை வந்து பத்தினா நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போயிட்ருக்கு சரிங்களா அந்த உயர்ந்து கொண்டே போறதுனால தா இன்னைக்கு அதிக அளவிலான முதலீடுகள் தங்கத்துல வைக்கிறாங்க ஏனா வந்து இனி தங்கத்தோட வெ வெல வந்து கொறைறதுக்கான வாய்ப்பு வந்து வந்து ஏ நூத்துக்கு தொண்ணூத்தி ஒம்போது சதவீதோ கெடையாது அதனால வந்து பாத்தீங்னா நீங்க வந்து செஞ்சுருக்குற முதலீடு வந்த பத்திங்னா மிகவும் அருமையான ஒரு முதலீடு அந்த முதலீட்ட வந்து த நீங்க என்ன சூழ்நிலைகள் வந்தாலு பாத்துக்க உங்களுடைய தேவைகளுக்கு அதது கடன் வச்சுக்கலாம நீங்க அதை தேவப் காசு கைல கெடைக்கும்போது திருப்பிக்லா உங்ளோட கைல தங்கோ இருக்கு நீங்க வாங்குனப்போ இருந்த ரேட்டு இன்னைக்கி அது மா ஆ மார்க்கெட் ரேட்டு இல்ல நீங்க வந்து பாத்தினா உப்பிட்டு பாத்திங்க அப்டின் சொன்னா நீங்க வாங்னது நா இங் நா முதலீடு செஞ்சது நல்லது தா அப்டிங்றது உங்களயே தனிப்பட்ட நெலமைல உணர கூடியவங்களா இருப்பீங்க அதனால நீங்க
நீங்க சொல்றது எனக்கு பு புரியிது நிச்சயமாக நா பண்ணுனது சரியா தவறானு ஒரு குழப்பம் இருந்தது இப்போது எனக்கு ஒரு தெளிவு கெடச்சிட்டு அடுத்ததா பாத்தீங்னா இந்த இடம்னு சொன்னீங்கல எனக்கு இடம் வாங்குறதுலயு வந்துட்டு எனக்கு பல குழப்பங்கள் இருக்கு ஏனா வந்துட்டு இப்ப எல்லா வந்துட்டு அ எங்க பாத் தாலுமே வந்துட்டு மனைப்பிரிவுகளா போட்டு விக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து மனைப்பிரிவுகளா விக்கம்போது அது வாங்கறது நல்லதா இல்ல வந்துட்டு ஒரு கொள்ளையா இருக்கும்ல மனை ஏனா நம்ம வந்துட்டு ஒரு டவுன தாண்டி இந்தான்டதா இருக்கோ ஒரு கிராமப்புறத்த சார்ந்து இருக்கோங்கம்போது அந்த மாதிரி வாங் ங்கறது நல்லதா ஏனா மனைப்பிரிவுகள்லா வாங்கம்போது அங்க சாலை வசதிகள்லா கிடைக்குமா மின்சாரம் குடிநீர்லா எளிதா கிடைக்குமாங்கற ஒரு பல குழப்பம் இருக்கு அதனாலயே நா மனை இல்லாம ஒரு கொள்ளையா இருக்கற மாதிரியான பயன்பாட்டு இடங்கள் இருந்தா கிடைக்குமா அப்டிங்கற மாரி சிந்திக் க்குறே இதுல எது
நீங்க கேக்குற கொஷின் நல்லது அதாது இந்த நிலத்து நிலத்தை சார்ந்த நிலைமைல வந்து பாத்துகிட்னா முதலாது நீங்க சொன்னிங்க பாத்திங்களா இப்ப வந்து நெறைய எடங்கள்ல விவசாய நிலங்களே வந்து பாத்துகிட்னா மனைப்பிரிவுகளா போட்டு விக்க ஆரம்பிச் டாங்க அதாவது உங்களுடைய தனிப்பட்ட சொந்த பயன்பாட்டுக்குனா நீங்க மனைப்பிரிவுகளா வாங்கி போட்றது ரொம்ப நல்ல விஷயந்தா ஆனா என்ன அதுலொரு பிரச்சனை நீங்க சந்திக்க வேண்டிய வருன்னா அந்த மனைப்பிரிவுளுடைய விலை வந்து பாத்திட்னா அதிகமான நெலைமைல காணப்படும் ஆனா நீங்க சொல்ற மாரி ஊருக்கு பின்புறவங்களோ அந்த ஊர தாண்டியோ இந்த மலைப்பகு அ மலை அடிவாரங்களையோ கெடைக்கற அந்த கொள்ளைப்பகுதிகள் வாங்கி போட்டிங்க அப்டின் சொன்னா நீங்க வருகிற நாட்கள் கள்ல நீங்க எதாது சொந்தமான நெலமைல பில் பண்றீங்களோ இல்ல நீங்க இதுக்கு எல்லா வர்றீங்க அப்டின்னா உங்குளுக்கு அது வெலயு ரொம்ப கம்மியா கெடைக்கு அதே போல நீங்க வாங்கி போறதுனுடைய அனுபவம் வந்து பாத்தீங்னா மிக அருமையாருக்கு நீங் நீங்களே நாளைக்கு எதாலு அத வச்சு பண்ணணு அப்டின்னாலோ அவங்ககு அருமையான நெலமைன்டுக்கான வந்து தொட்னே இங்யே வீட்டு மனைகள்ல நீங்க முதலீடு செய் கூடியே இக்காது ஆ ஆரம்ப முதலீடே வந்து பாத்தீட்னா உங்களுக் அதிகளவுல இருக்கற்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது அது வந்து
ஆனாப் அதே போல பிற்காலத் துல இப்ப வந்து மனைப்பிரிவுகளா வாங்கி போட்றம்னா அத விற்பன செய்யம்மோது ஒரு பத்து வருஷோ ஆனாலு அந்தளவுக்கு நம்ப எதிர்பார்கறோ எனா நம்ப ஒரு குறிப்பிட்ட அவ்வளவுக்கான பணத்த இன்வெஸ்ட் பண்றோனா அதுக்கு ஆண்டு வட்டி போட்டுப் பாத்தா அந்தளவுக்கு நமக்கு லாபம் கெடச் சாதான அது ஒரு நல்ல விஷ் சியமாருக்கு மனப்பிரிவுகளா வாங்கம்மோது அந்தளவுக்கு மதிப்பு ஏற மாட்டது தான
கண்டிப்பா அப்டி நீங்க மனைப்பிரிவுகலா வாங்கம்மோது உங்களுடைய அ கையிருப்புல அம்ம அம்பது சதவீதமான பணம் வைச் சி அன்பது சைமமான பணத்திற்கு நீங்க வந்து பதில்னா வங்கியில கடன் வாங்னீங்கனா அது உங்களுக் ஓரளவுக்கு லாபோ இதக் குடுக்கு ஆனா வந்து பாத்துகிட்டீங்கினா நீங்க முழுமையாவே எம்பது சதவீதோ வந்து பாத்துகிட்னா நீங்க வங்கி கட்ன நீங்க நாடிப் போறீங்க அப்டின் சொன்னா கண்டிப்பா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு அ லாபத்த அந்தளவுக்கு குடுத்தறாது எனா வந்து பாத்துகிட்னா நீங்க அதுக்கான வட்டி நீங்க அடுத்து பத்து வர்ஷ் த்துக்கு நீங்க அதுக்கான வட்டி மற்ற காய எல்லா செலுத்தும் போது உங்களுக்கு அதுப் பெரிய மொதலீடே வந்து பாத்லுனா அதக் குடுப்பதற்கு அத ஒருப் பகுதிகளப் பொறுத்து எந்தப் பகுதியில் நீங்க எடோ வாங்கறீங்கன்றதப் பொறுத்து உங்களுக்கு அது கோடிக்கணக்ல போகு பல லட்சங்கள் போகு அப்போ வந்து அந்த பல லட்சங்கள் நம்ம கைல பாதியாது வந்தா மட்டுந்தா நம்ம அது அந்த காரியத்த முன்னெடுத் தா அது சிறப்பான நெலம்
நிச்சியமா நீங்கச் சொல்றது புரியுது ஆனா நா சமீபத்ல என்னோட நட்பு வட்டாரங்கள்ல அத பாத்துட்டே எனா வந்துட்டு அ ஒருச் சில மனைப்பிரிவுகள்ல விளம்பரம் போட்றாங்க இல்லையா பத்திரப்பதிவு வு முடிந்தவுடனே வந்துட்டு அந்த லோன் வசதி இதுலா ஏற்பாடு செஞ்சுத் தரனு அதப் பாத்து ஆர்வத்துல வாங்கிட்டே லோனக் கட்ட முடியாம ரொம்பவேத் தினர்றவுங்கள நா பாத்திருக்கே அதனால அந்த மாதிரி தவறுகள் எடுக்கிறதுல எனக்கு விருப்பல்ல அதே மாதிரி வீட்டுக்கான பொருட்கள் இருக்குல வீட்டு உபயோகப் பொருட்கள் அதுக்கு வந்துட்டு கடன் வாங்கறதுங்கிறது கொஞ்சோ சரியா எனா நம்ளால ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்டுகுள்ள பொருட்கள் ரொம்ப அத்யாவசிய பொருட்கள் உதாரணமா ஒரு இருசக்கர வா கனம் நம்ப ஒரு எடத்துக்கு போறோ அது தேவப்படுதுன்னா அது ஒரு இ எம் ஐல வாங்கறது ஒரு எனக் க்கு ஒரு சரியா படுது மத்தபடி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் இருக்குல்ல அதெல்லா எல்லா இ எம் ஐல வாங்கறாங்க இப் ப்பலா ஒருச் மொபைல் ஃபோன் கூட இ எம் ஐல தா வாங்குறாங்க இது ஒரு சரியான விஷ்ய சியமா எனக்கு அதுல ரொம்பவே தயக்கமிருக்கு
கண்டிப்பாங்மா நீங்க நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க குறிப்பா வந்து பாத்துகிட்னா இந்த பொதுவா நீங்க எந்த இ எம் ஐ வேணா எடுத்துகுங்க வீட்டு உபயோகப் பொருட்கள் வண்டி வண்டி வந்து அத்தியாவச் அத்தியாவசியமா இருந்தாலு ஆடம்பரமா இருந்தாலு உங்களுடையக் கையிருப்புல வந்து பாத்துட்னா கண்டிப்பா ஒரு அம்பது பர்சன்டேஜ் ஆமா என்னப் பண்ணு பணத் தொகய வந்து நீங்க செலுத்தி அம்பது சதவீதத்துக்கு நீங்க இதுப் பண்டிங்கனா பிரச்சன கெடயாது நீங்க எப்டியாது கட்டில்லா இப்போ ஒரு இப்ப வந்து பாத்துகிட்னா பைக்கு கம்பெனிக்காரங்ள என்ன சொல்றாங்க ஐயாயிரூவா இருந்தா கொண்டு வாங்க பைக் எடுத்துட்போங்க மூவாயிரம் இருந்தா கொண்டு வாங்க பைக் எடுத்துட்போங்க சொல்றாங்க அது வந்து பாத்தீங்கனா அது நமக்கு என்னதா தோணு சரி மூவாயிரம் இருந்தா போதுல்ல புது பைக்க எடுத்துட் போயிடலா ஆனா அதுக்கு பின்பதாக வரக்கூடிய அந்த வட் ட்டி விகிதத்த நம்ம கால்குலேட் பண்ணி பாத்தோ அப்டிசொன்னா அது ரெம்ப ஒரு வந்து பாத்தீங்கனா அம்பட்டி என்ன சொல்றது இரு மடங்கு வந்து பாத்தீங்கனா நீங்க அத செலுத்துற மாரி அது அவருடைய சுமை உங்ளுக்கு அதிகமாகு அதனால நீங்க வீட்டு பொருட்களோ எதுனாலு நீங்க வந்து பாத்தீங்னா நீங்க அதிகமான நெலமையில இ எம் ஐ க்கு வந்து பத்தீங்னா முதலாவது முக்கியத்துவம் கொடுக்க கூடாது இரெண்டாவது கொடுக்குறோ அப்டினு சொன்னாலு அத்தியாவசிய எடுக்கனு எனக்கு தேவையா இருக்கு அப்டின்னா சொன்னா நீ ஒரு ஐம்பது சதவீதமான பணத்த உங்க கைல வெச்சுட்டு போய் ஐம்பது சுயமான பணத்துக்கு நீங்க அ அந்த இ எம் ஐ அணுகுனீங்கனா உன்னால வந்து பாத்தீன்னா சுலபமா அந்த ஈ எம் ஐ எந்த விதமான சிரமமு இல்லாம கட்டி முடுச்சு அதுல இருந்து நீங்க மீண்டு வரதுக்கு அது உதவியா இருக்கு ஆனா இ எம் ஐ
அதே மாதிரி ஒரு மாத தவணை எல்லா எடுக்கறவங்க போது ரொம்பவே வந்துட்டு நம்ளால எல்லா வந்துட்டு மாத தவனை களையுமே நம்ளோட அக்கௌண்ட்ல இருந்து இப்பெல்லா நேரடியா வே வந்துட்டு டெபிட் பண்றாங்க அ அப்டிங்கு போது குறிப்பிட்ட தேதினா அந்த தேதியில நம்மளால கட்ட முடியு அப்டிங்கிற பட்சத்துல எடுக்கிறது தான நல்லது ஏனா ஒரு நாள் தவறிட்டாலு அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு ரூபாயாவது அதற்கு அதர்கான அபராதமா விதிக்கப்படுது இல்லயா கிரெடிட் காட வாங்கு போது து ரொம்பவே கவனம் இருக்கணு தான நா பெரும்பாலு க்ரெடிட் காட்ர்டு பயன்படுத்து போது என்ன பண்ணுவன்னா இப்போ ஒவ்வொரு மாத தமும் வந்துட்டு நம்ம கிரெடிட் கார்டு தவணையா கட்டுறதுக்கு ஒரு நாற்பது நாள் ட்ட நமக்கு பெரும்பாலு அவகாசோ குடுக்குறாங்க அப்டிங்கு போது நமக்கு பில்லு வர எந்த நாள்ல ஆரம்பிக்கு அப்டிங்கறத நா பாத்துப்பே இப்ப மாதம் ஒரு எட்டு தேதிக்கு க்கு அப்ரோ தா இந்த மாதத்துக்கான பில்லு ஆரம்பிக்குதுனா நா அப்பவே வாங்கி முடிச்சுடுவே அப்ப வாங்கிட்டம்னா அடுத் அடுத்து ஒரு அடுத்த மாதம் தா நமக்கு அடுத்த பில் வரு அதுல இருந்து ஒரு இருபது நாட்கள் நமக்கு நேரம் கெடைக்குல அந்த மாதிரி திட்டமிட்டு தா நா பயன்படுத்துவே இது நம்ம கிரெடிட் கார்டு பயன்படுத்தலாமா சரிதானா
இல்ல கிரெடிட் கார்டு என்பது வந்து பத்தீங்கனா நமக்கு ஒரு ஒரு அவசர பயன்பாட்டுக்கு தா நமக்கு என்ன கெடைக்கு அந்த கிரெடிட் கார்டு நம்ம கைல இருக்கு இருக்கறது ஒரு அத்தியாவசியோந்தா ஆனா வந்து பாத்தீங்கனா க்ரெடிட் கார்ட வச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்ன்னா அதா நம்ம என்ன நம்மளுடைய மனநிலை எப்டியா மாறிதுனா செரி கிரெட் கார்ட் இருக்குல்ல நம்ம அப்ப அது தேவ தேவயே கெடையாது அந்த பொருள் ஆனாலு நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்றோ அத வாங்க்கிறோ அதுக்கான கடன நம்ம பெற்றுக்கொள்றோ அப்டின்னு சொல்ல தேவையே அது கெடையாது நம்ம கைல அது எந்த உபயோகமு இல்லாம அது செலவாயிரு அந்த காசு அதை மீது நம்மதா உட்காந்து கட்டி கிட்டு இருக்கணு அதனா வந்து பாத்தீன்னா கிரெடிட் கார்டுங்கரது வந்து பாத்திங்னா இந்த அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்து போது அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அது நமக்கு இருக்கிறத ஒரு நல்ல ஒரு ஒரு பாதுகாப்பு அம்சம் தா ஆனா வந்து பாத்தீங்னா அத பயன்படுத்த கூடிய விதம் வந்ட்டு நம்ம எப்டி பயன்படுத்ரோன்றது தா நமக்கு அது மிக முக்கியமான விஷியோ அத பயன்படுத்த கூடாத நெலமைல எதுக்கு எடுத்தாலு கிரெடிட் கார்டு நம்ம நம்ம சார்ந்து இருந்தோ அப்டின் சொன்னா ஆமா அது ரொம்ப ஒரு வேதன ஏனா பில்லோட அமௌண்ட் நீங்க சொன்ன மாரி பில் தொகை வந்து பாத்தீங்கன்னா மூணாம்ந்தேதிக்குள்ள வந்துச்சு எனக்கு அஞ்சாந் தேதி சம்பள வரு அப்டின்னா ஒரு நாள் உங்ளுக்கு அதனுடைய இது மாத தள்ளி போச்சு அப்டின் சொன்னா கூட கிட்டத்தட்ட ஆஹ் இந்த இந்த தொகை வந்து பாத்தீங்கன்னா அறநூருவா குறைந்தபட்சமா அறுநூறு ரூவான்னு ஒரு நாளைக்குள்ள அறநூறு ரூவா நமக்கு என்னாகுது அப்டி எத்தனையோ இது வந்து நமக்கு எது ஆகாது அதனால கிரெடிட் கார்டுல வந்து அத்தியாவசியத்துக்கு பயன்படுத்திட்டு நம்ம என்ன பண்ணிக்கலா அத யூஸ் பண்ணிக்கலா அப்டிதா என்னோட
நிச்சயமா பல பகனுள் பயனுள்ள தகவல்கள எனக்கு சொல்லியிருக்கீங்க நன்றி
ரொம்ப நன்றி நன்றி